ஹலோ
என்ன பண்றீங்க?
சும்மாதாங்க இருக்கே நீங்க
நானு சும்மாதா இருக்கே அதா கால் பண்ணே
அப்படியா
ம்
போர் அடிக்கிது
ஓகே என் னா பண்லான் ஐடியால இருக்கீங்க
எங்கயாவது வெளிய போலாம் போல இருக்கு
ஓகே எந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் நீங்க போவீங்க உங்களுக்கு போர் அடிக்கிறப்ப
எங்கயாவது பக்கத்துல மாலு இல்ல ஏதாவது மூவி அந்த மாதிரி போவேன்
ஓ சரி சரிக
அப்படி இல்ன்னா ஷாப்பிங் போவேன்
அந்த மாதிரிலாம் எங்க போவீங்க
அவுட் ஸ்டேஷன்ல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான்
ம்
போனா கரெக்டா பிளான் பண்ணிட்டு போனும்
அது மாதிரி எக்கு பொரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க
அது வந்து எங்க போனும்னு இன்னும் கரெக்ட்டா பிளான் பண்ணல
ஓகே எதுன்னா உங்களுக்கு ஏதாவ ஆசை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு
ஆஹ் எனக்கு வந்து ஒரு ஆசை வேல்டு் புல்லா டிராவல் பண்ணோன்னு
ஓ இருக்கற மொத்த கா கந்தரீஸ் இல்லபர்டிகுலர இந்த மாதிரி ஒரு சில ஒண்டர்ஸ் பிளேஸ் அந்த மாதிரி பால்ஸ்
ஆஹ்ஹ பஸ்ட் இந்தியா புல்லா டிராவல் பண்ணோம் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் போயிருந்தோம் அதுக்கப்புறம் வேர்ல்டுல காான்டினன்ஸா கண்ட்ரிஸா போகனும்
உம் இதெல்லாம் எதை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை எல்லாம் வந்துச்சு இப்படில்லாம் போகணும் பண்ணணும் அப்படின்ட்டு
எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த டிராவல் பண்றதுனா ரொம்ப புடிக்கும்
ஓ
அதுல வந்து பாப்பேன் எல்லாமே இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு யோசிப்பேன்
ஓகே அந்த மாதிரி இந்தியாக்குள்ள உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ்னா ரொம்ப பிடிக்கும்
இந்தியாக்குள்ள புடிச்சது வந்து ஹிமாலயாஸ் இருக்குல்ல லடாக்
உம் எல்லாமே மௌண்டன் பிளேஸ் கூலிங்கான பிளேஸ் சொல்றீங்களே உங்களுக்கு கூலிங் தா ஒத்துக்குமா சில்ஸ்ல்லாம் உங்களால டாலரேட் பண்ண முடியமா எல்லாமே
அது நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்க வேண்டியதுதான்
சரி சரி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எங்கனாச்சில்ல்லா இருக்கிற பிளேஸ்க்கோ இல்ல இந்தந்த மாதிரி மௌண்டன்ஸோ ஹில்ஸு்கோ அந்த மாதிரி போயிருக்கீங்களா
ஆஹ் போயிருக்கேன் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளியே போயிருக்கேன்
ஓ சரி சரி மத்தபடி ஃபாரின் கண்டட்ரிஸ்னா உனக்கு ஃபர்ஸ்ட் எங்க போகணும்ன்னனு ஆசை இந்த இடத்துக்கு பர்ஸ்ட் போனும் அப்படின்னு என்ன யோசிட்டு வச்சிருக்கீங்க
எனக்கு ஃபஸ்ட் போனும்ன்றத விட அஹ் இந்த இடத்துக்கு போனும் அப்படின்ற ஆசைன்னா சைனா
சைனாக்கு போகணு ஆசையா சைனால இருக்கிற ஃபுட்டை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இப்ப அங்க போனவங்களால அதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கா
எங்க இந்தியாலயே நம்ம நிறைய சைனீஸ் புஃபுட் தான் சாப்பிடுறோம்
இல்ல அது நம்ம ஊர்ல வந்து சிக்கன் ஃரைட் ரைஸ் இல்லைனா வந்து சிக்கன் நூடுல்ஸ் அத நீங்க சைனீஸ்ன்னு சொல்றீங்க அவங்க ஊருக்கு போயிட்டா புழு பூச்சி எல்லாம் உங்களுக்கு ரைஸ்ல போட்டு கொடு
அந்த புழு பூச்சிய எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஆ வேற ந நார் மல்லாம் இருக்கும்ல நூடுல்ஸ் ஸ்ரேமன் அந்த மாதிரி இருக்கும்
உம் அங்க போய் எப்படி உங்களுக்கு லாங்குவேஜ் எதுவும் சைனீஸ் லாங்வேஜ் தான் தெரியுமா உங்களுக்கு அங்க போய் எப்படி நீங்க கம்யூனிகேட்ல்லாம் பண்ணுவீங்க எல்லாத்தையும்
நான் அங்க போய் ஸ்டே வா பண்ண போறேன் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளோர் பண்ண போறேன்
ஓ செரி செரி் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணனாலும் இப்ப நீங்க அங்க இருக்கிற கைடு கிட்டயோ இல்லை யாரோ ஒருத்தர் கிட்ட நீங்க பேசிதானே ஆகணும் எங்க என்ன இடம் இருக்கு எங்கனா மூவ் பண்ணனும் போணும் அப்படின்னா அது எல்லாமே நீங்க சைனீஸ்லதானே அங்க ட்ரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே
அதுக்கு ஏத்த ஒரு டிராவல் கைடு கிட்ட போக வேண்டிய தா ஆ
ஓகே ஓகே ஓகே அப்ப எல்லாமே பிளான்லதான் இருக்கறீங்க இந்த மாரி எல்லாம் போனும் வரணும் அப்படின்னுட்டுஹ
எல்லா பிளான் தான் ஆனா போகதான் முடியல
உம் கூடிய சீக்கிரம் போவீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா ஒரு நாள் போவீங்க
ஆஹ் உங்களுக்கு எந்த ஊரு புடிக்கும்
எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போனும் எனக்கு வந்து கிரிக்கெட் மேல ஃபுட்பால் மேல ஒரு ஆசை அதனால கிரிக்கெட்டுக்காக வந்து ஆஸ்திரேலியா போகனும் அங்க போயிட்டு என்னோட பேவரட் பௌலர் மிச்சல் ஸ்டார்னு இருக்காரு அவரை பாார்கக்கணும் சந்திக்கணும் பேசணும் அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்றது நம்மளால பண்ண முடியாத ஒரு இலக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த ஊரு போர்ச்சுகல்லு
ரொனால்டோவா
ஆமா அதனால அது வந்து ஒரு எட்ட முடியாத ஒரு உயரம்தான் இருந்தாலும் ஒரு ஆசை அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு
எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்
உம்
அது ஒரு சில பேருக்கு தான் நடக்கும் இல்ல புட்பால்லாம் பாக்க மாட்டேன் கிரிக்கெட் பாப்பேன்
கிரிக்கெட்ல எப்படி எந்த மாதிரி மேட்சஸ் பாப்பீங்க ஓடிஐயா டி டுவெண்ட்டியா இல்ல ஐபிஎல்லா அந்த மாதிரி எந்த மேட்ச உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புடிச்ச ப்ளேயர் யாரு
எல்லாமே பாப்பேன் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட பாக்குறதே ஐபிஎல் தான்
அது எல்லாரும் அப்படிதான் ஐ ஐ பி எல் தான் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்ப கொண்டு வந்துகிட்டு இருக்கு
எனக்கு தோனிதா ரொம்ப புடிக்கும்
செரி செரி செரி படங்கள் லாஸ்ட்டா என்ன படம் பார்த்தீங்க படம்ல்லாம் உங்களுக்கு ரொம்ப புடிக்குமா
எனக்கு படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் லாஸ்டா கருப்பன் படம் பாத்தேன்
ஓகே ஓகே எது உங்களோட பேவரட் படம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க
பேவரட் படம்னு சொல்றதுக்கு நெறைய இருக்கு
ஓகே ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அட்லீஸ்ட் ரிசென்ட்அ பாத்ததுல
இப்ப அந்த மாதிரி படம் எங்க வருது
செரி முன்னாடி சொல்லுங்க முன்னாடி பார்த்ததுல ஏதோ ஒரு ஃபேவரட் படம் ஏதாச்சும் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவன்னு சொல்லுங்க இல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான படம் பிடிக்கும் அ ரொமண்டிக் பிலிமா இல்ல ஹாரர் பிலிமா இல்ல த்ரில்லர் பிலிமா இல்ல ஆக்ஷன் அண்ட் டிராமாவா இல்ல எந்த மாதிரி படம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை சொல்லுங்க
எனக்கு வந்து கிரைம் த்ரில்லர் ஹாரர் அந்த மாதிரிதான்
ம் கிரைம் த்ரில்லர்ல நீங்க பாத்த ஒரு பெஸ்ட் படோ அப்டின்னா எத சொல்லுவீங்க?
ஆ கிரைம் த்ரில்லர்ல நா பாத்த பாடோ டக்குன்னு கேட்டீங்க எனக்கு ஞாபகோ வர மாட்டீங்குதே
சரி விடுங்க யோசிங்க அப்பறமா சொல்லுங்க ஒன்னு பிரச்சன இல்ல. மத்தபடி அது இல்லாம அடுத்த ஸ்டெப்னா என்ன அது வேற என்ன மாரி படங்கள் உங்களுக்கு புடிக்கு
ஹாரர்னா எனக்கு லைட்ஸ் அவுட்ன்னு ஒரு படோ சூப்பரா இருக்கு அந்த படோ
ஹாலிவ் ஹாலிவுட்டுக்கே போயிட்டீங்க போலயே நம்ம காஞ்சனா அரண்மனை அந்த மாரி தமிழ் படங்கள் சொல்லுவீங்கன்னு பாத்தா
அதுல்லா பாத்தா பயோ வராதுங்க ஸ் சிரிப்புதா வரு
ஓகே தமிழ் இண்டஸ்ட்ரிய கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க
கலாய்க்கில அந்த லைட்ஸ் அவுட் படமே தமிழ் டப்ல இருக்கு
ஓ அந்த மாரி பாத்து உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆயிருக்கு அந்த மாரி ஒரு ஹாரர் ஃபிலிம்
ஆமா அது ஒரு வித்தியாசமா இருக்கு
ஓகே ஓகே ஓகே
அதுக்கு அடுத்தபடி ஹா புடிச்ச ஹாரர் மூவினா த பாய்னு ஒரு படோ
த பாயா
வித்
நமக்கு அவ்வளவா இந்த ஹாலிவுட் படத்துல வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைங்க நமக்கு தெரிஞ்சதல்லா பாத்தீங்கன்னா ஸ்பைடர் மேனு அவெஞ்சர்ஸு அயன்மேனு தாரு ஹல்க்கு இவங்களதா நமக்கு தெரியு அப்புற எக்ஸ் மேனு இதெல்லா பாப்போ அவ்ளதா இந்த மாரி ஒரு சூப்பர் பவரு இருக்குற ஃபிலிம்தா மேக்சிமம் பாப்போ மத்தபடி இந்த ஹாரர்லல்லா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால நமக்கு அந்த பேர் தெரியல
ம் அப்டியா
ம் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ்லா உங்களுக்கு புடிக்காதா?
ரொமான்டிக் புடிக்கு ஜஸ்ட் பாப்பே அவ்ளவுதா
ம் ம் வேற பாட்டுல்லா என்ன மாரி பாட்டுல்லா கேப்பீங்க?
பாட்டு வந்து எல்லா பாட்டு கேப்பே
ம்
நீங்க?
நா வந்து ஒரு மாரி மெலடியான சாங்கு அதுக்கப்புறோ வந்து நம்ம இளையராஜா சாங்ஸு எஸ் பி பி சாங்கு அது மாரி ஒல்டு சாங்லா கொஞ்ச லைக் பண்ணி கேப்பே ஒரு மாரி ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வர்றதுக்காக ஏன்னா நம்ம வந்து கால்ல இருந்து நைட் வரைக்கு வேல பாத் து ஒரு களைப்போட வீட்டுக்கு வருவோ சோ அந்த டைம்ல இந்த மாரி பாட்டு கேக்குறப்ப ஒரு மைண்ட் ரிலாக்சேஷன் ஒரு ஜென்டிலா இருக்கிறது கொஞ்ச நல்லா இருக்கு
நா கூட வீட்ல வேல செய்யும் போது பாட்டு கேட்டுக்கிட்டே வேல செய்வே
ஓ அது உங்களுக்கு ஒரு ஹாபியாவே ஆயிடுச்சா?
பாட்டு கேட்டு டு‌ வேல செஞ்சொ நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க
ஓகே ஓகே ஓகே எல்லா வேலையு ‌நீங்க அப்டிதா செய்வீங்ளா வீட்ல எந்த வேல செஞ்சாலு பாட்ட ஆன் பண்ணி உட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு பக்கொ வேல செய்வீங்க
ஆமா அப்ப வந்து நம்பளுக்கு டயர்டாவே இருக்காது எல்லா வால
புரியிது புரியிது அதா அது ஒரு அது பாட்டுக்கு ஒரு பக்கொ ஓடிட்ருக்கு இப்ப நம்ம அத கேட்டுட்டே பண்றப்ப ஒரு போரிங் இல்லாம இன்ட்ரெஸ்டா அப்டியே நம்ம வேல செஞ்சுட்டு வேலயு முடுச்சிருவொ அட்ட டைம்ல மைண்டு நமக்கு அப்டியே டவுன் ஆவாம இருக்கு அந்த மாரி சொல்றீங்க
ஆமா
ஓகே ஓகே நல்லா புரியிது பரவால்ல ஒங்கள்ட்டந்து நா ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டே இன்னக்கி
அப்பிடியா நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க பாத்துட்டு எப்டி இருக்குன் சொல்லுங்க
கண்டிப்பா உங்களுக்கு சொல்றே நா இத இந்தப்ப பாட்டு ஐடியா வந்து ட்ரை பண்ணி ட்டு எந்த அளவுக்கு அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்றத நா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றே
உங்களுக்கு தெருஞ்ச யாராவது டிராவல் கைடு இருந்தா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க
ஓகேங்க கண்டிப்பா பண்றேங்க
ம் சேரி
ஓகே ஓகே ஓகே பாய்
பாய்